அலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கங்க நீங்க எப்டிருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுங்க இப்ப வந்து நம்ம சோசியல் மீடியா பத்தி பேசலா அ சமூக வலைத்தளங்கள் பத்தி ஆ சோசியல் மீடியானா இப்ப வந்து காலைல எல்லாருமே காலைல எழுந்திருச்ச வந்து ஆ நைட்டு தூங்குற வரைக்கு சோசியல் மீடியா பாக்காம யாருமே இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு எல்லாரு ஆயிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியான்னா எல்லாரு வந்து சார்ட்ஸ் பாக்கறது ஃபேஸ்புக் பாக்கறது ம் அந்த மாரி இன்ஸ்ட்டா அந்த மாரி நறைய எல்லாரு மூழ்கி இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா பெரியவங்க இருந்து சின்ன சின்ன பசங்க வரைக் கு ஃபோன் கையில வச்சிட்டு எல்லா சோசியல் மீடியால தா அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண் டைம் செலவு பன நேரத்த அதுலயே செலவு பண்ணிக்கறாங்க ஆ பாத்தீங்கன்னா ஆ கொஞ்சோ பேர் என்ன பண்டாங்கன்னா இந்த ஃபோன் எடுக்கறன்ட்டு கொஞ்ச நேரோ பாக்குற கொஞ்ச நேரோ பாக்குறன்ட்டு அப்டியே ரீல்ஸ் பாத்துட்டே இருப்பாங்க
ம் ம் ம் ம்
அடுத்து என்ன செய்ணுன்ட்டு யாருக்குமே தோண மாட்டுது அ அடுத்து நம்ம வந்து ஆ அந்த மாரி படிக்கிற பசங்
போன எடுத் துட்டோம்னா இன்ஸ்டாவ தொறந்துட்டோம்னா பாக்க ஆரம்பிச்சோம்னா வைக்கிறதுக்கே மனசே கேக்காது அடுத்து பாக்கலா அடுத்து பா க்கலாங்கறது நா நம்மளுக்கே பெரியவுங்களே இப்ப அதுல ரொம்ப மூழ்கிட்டோ அந்த மாரி ஆயி போச்சு
ஆமாங் சிஸ்டர் அப்புறோ பாத்திங்கன்னா சோசியல் மீடியாவில வந்து நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நல்லதுன் பாத்தீங்கன்னா நெறைய வந்து பிஸ்னஸ்கலா நெறைய யூஸ் பண்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா பொட்டிக் ஆரம்பிக்கிறவங்க அப்புறம் எதோ விளம்பரம் போடணு அது பண்ணணு அப்டின்னு சொல் தாண்டி நறையா அதோட நன்மை இருக்குது அது இதுக் கு வந்து சோசியல் மீடியா அப்புறோ இன்ஸ்டா இதுல நறைய விளம்பரோலா குடுத்து அவுங்க கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்றாங்க அ அதுக்கு வந்து யூஸ் ஆது அது ஒரு நல்ல விஷயோந்தா அப்புறோ வந்து தீமைகள் பாக்கும்போது நறைய பேர் என்றாங்கன்னா நறைய விஷயங்கள் வந்து தப்பான செய்திகள்லா பரப்பி வுட்ருவாங்க ஆனா அது உண்மையே இருக்காது அத வந்து மக்கள் வந்து சோசிய யல் மீடியால வந்துச்சுனாவே அது உண்மை நெறைய பேர் நம்பிட்டு அதுதா நெ ஜோனு நெனச்சுட்டு அத நம்ப ஆரம்பிச்சராங்க நம எப்ப எப்பைமே பாத்தீங்கன்னா சோசி தின் முடியல வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது எது நல்லது எடுத்துட்டு எது கெட்டத விட்டர்ணு சொல்லுவாங்க அப்புறன் பாத்தீங்னா வயலன்ஸ்ல நறையா
பிறது எல்லாமே நல்லதுன்னு நெனைக்க முடியாது கெட்டதுன்னு நெனைக்க முடியாது நல்லதுங்கறத நம்ம எடுத்துக்கற தா ஆனா நறைய கெட்ட விஷயத்தையு பறிப்புடுறாங்க ம் ம்
ஆமாங்க தோழி அப்பற வந்து பார்த்தீங்கன்னா அ ஒரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பிள்ளகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன கொஞ்சம் அ டீனேஜ் பிள்ளைகளு வச்சுக்கோங்ளே அவுங் கூட வச்சுக்கோங்ளே அது சமையல் தெரியலன்னா அ நெறைய விஷ்யங் வந்து அம்மாட்டதா கேப்பாங்க செஞ்சு தர சொல்லிட்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சோசி சோசியல் மீடியால யூடியூப்ன்னு போயிட்டு அவுங்களவே அவளுக்கு பிடிச்ச சமையல்ல செய்றாங்க அது ஒரு நன்மைகள் தா அப்றோ வந்து படிப்பு சம்பந்தமானது பள்ளி மாணவர்களுக்கு வந்து நறையா டியூசன் வந்து யூடியூப்ல எல்லா நறைய போட்ருக்காங்க பாத்தீங்ளா
ம் ஆமா இப்ப நம் பசங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி தரும் போது ஏதாவது ஒரு டவுட்ன்னா கூட நம்ம யூடியூப் எடுப்புகுறோ பார்த்துக்லா வச்சுக்லா யூடியூப்னாலு நறைய நன்மைகள் இருக்கதா செய்து அத நம்ம நல்ல விதமா எடுத்துக்கிட்டோம்னா நல்ல விஷயதா அதெல்லா
ஆ ஆமாம் தோழி அப்பறம் வந்து அ அப்புறம் வந்து சின்ன சின்ன கைவினை பொருட்கள் அப் அப்புறோ சிறு தொழில்கள் இதெல்லா பாத்தீங்கன்னா இன்ஸ்டால வந்து நாங்க அம் இந்த மாரி பண்றோ எங்கிட்ட நறையா தே பொருளா இருக்குது வேனுங்கிறவுங்க வாங்கிக்கங்ட்டு நறைய விளம்பரம் பண்றாங்க கடைகல்லா போட் அப்பற துணி விக்கணும்னா பொட்டிக்கு போட்டு வீட்ல இருந்தே சேல்ஸ்லா பண்றாங்க அ நல்ல விஷய தா அப்ற தீமையில் பாக்கமா நிறைய வைலன்ஸ்ல்லாம் நிறைய போட்டோ வீடியோ எடுத்துல்லாம் போடுவாங்க அ கொழந்தைகள்லா பார்த்துட்டு அ ஒ அது வந்து ரொம்ப தீமைகள் தான் ஆனா வீட்டுல வந்து சின்ன குழந்தைகள்ல்லா இருக்கும்போது அத பாத்தாம்னா அந்த மாறியே சண்ட போட்டுறது அந்த மாறில்லாம் இருப்பாங்க அது அதிகமா போக்கூடாது அதா
விட்டு வந்தா கூட அத கூட எடுத்து போட்றாங்கல்ல அதெல்லா கொஞ்ச நம்மளுக்கே பார்க்கறதுக்கு கொஞ்ச பயமா இருக் அது
ம் ஆமாங்க அது கூட பரவால்ல அப்ற வந்து விளையா ட்டுத்தனமாக நெறையா பண்ணிட்டு அது வந்து போய் ஒரு இதில போய் முடியிதில்ல அந்த மாரி ஆக்சிடன்ல்லா ரொம்பயி வந்து தவிர்க்கணு அந்த மாரிலா சோசியல் மீடியல த்து கொழந்தையில்லு பாக்குறாங்க அதெல்லா பாக்கூடாது
ம் ம் ம்
அப்றோ வய்லன்ஸ்ல நெறைய பாக்கும் போது அவுங்களுக்குள்ளயு ஒரு அந்த மாரி பிரச்சனை ஆ எதோ பிரச்சனை ஆ பிரச்சனைன்னு வரும்போது அத வந்து அவங்கள அதே மாரியே பண்ணுவாங்
பண்ணுவாங்க ம் கண்டிப்பா அத பாத்துட்டாங்கன்னா மனசு கொழந்தைங்களுக்கு அதுவே பதிஞ்சுக்கு ம்
ஆ ஆமாங் தோழி
ம்
ஆ சொல்லுங்க தெரியு அப்பற வேற என்ன சோசியல் மீடியா உங்களுக் தெரிஞ்சது எதாவது சொல்லுங்க
சோசியல் மீடியா என்னங்க நாங்களே நெறைய சோசியல் மீடியா பாக்குறதுதா எப்பமு பசங்க எங்க பசங்க எப்போ இதை தொறந்தா கூட யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்கறது அந்த மாரி பாக்கறது இதே வேலை தா அவங்க பாப்பாங்க ம் நீங்க என்ன டைம்ஸ் நீங்க என்ன உங்களுக்கு பொழுது போக்கு
நா பொழுதுபோக்குன்னா நா கொஞ்சு நேர பாப்பே இன்ஸ்டா பாப்பே ஃபுல்லாலா உக்கார மாட்டே அப்புறோ வீட்டு வேலைகள் அப்புறோ ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி நெறேய பாத்துட்டுருக்குறே
ஆ ஆ
ஆ அதெல்லா அதுல ஸ்ட டைம் வந்து அதுல இது பண்ணிக்கிருவே பண்ணிக்கிறுவே
ம் ம் டி வி பாக்குற பழக்கோல்லா இல்லையா
ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுல எனக்கு நெறைய இருக்கு இருக்குது இது இல்லாம அதனால வந்து ஹ அ அதனால வந்து டைம் இருக்காது அதுக்கு முன்னாடில்லா பாத்துட்டு இருந்தே ஒர்க்கு போயிட்டு இருந்தே வெளியில அப்புறோ கொழந்தைக இருக்கனால வீட்டு வெளியில போய் வேலை செய்ய முடியலன்னு ட்டு இப்ப வீட்டுல இருந்த ஒரு ஃபிரம் ஹோம் பாக்கும்போது நெறையா ஆப் ஆப் இதெல்லா வந்தது
ஆமா இந்த இதுக்கெல்லா கூட நம்மளுக்கெல்லா சோசியல் மீடியால இருந்தான கிடைச்சது போன்ல நமக்கு இதெல்லா தெரியாதுல்ல
அப்டிங்களா சரி சரி இந்த வேலைலா அப்டிதா உங்களுக்கு பாத்தீங்களா சோசியல் மீடியால பாத்தீங்க
ஆ இல்ல இல்ல இல்ல இல்ல உம் உம்
அப்பறோ பாத்தீங்கன்னா ம் அ அப்புறோ ஆன்லைன் கிளாஸ்னு பாக்கும்போது கொரோனா அப்பியேல்லா பாத்திங்கன்னா நெறைய பேர் வந்து ஸ்கூல் எல்லா பேர் எல்லா நாடே புல்லா வந்து கொரோனால வந்து மொடங்கி வீட்ல தா இருந்தாங்க அப்ப மாழ முடியாத சூழ்நிலைல்லா ம் ஆ வந்தது தடை வந்தது அ அப்போ வந்து எல்லா ஆன்லைன்லேயே நெறைய கிளாஸ்லா எடுத்தாங்க அப்ப இருந்து ஆரம்பிச்சதா நெறைய பேர் அது அப்டியே போனு நெறைய பேரு யூஸ் பண்ண ஆரம்பிச்ச
பசங்களு அந்த மாரி போன் யூஸ் ரொம்ப அடிட் ஆனதே அந்த ஆன்லைன் கிளாஸ்னால தா ஆனா அந்த அப்போ வந்து இந்த போன் இல்லைனாலு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்க முடியாது ஒரு வருஷம் கிளாஸ் எல்லா வேஸ்ட்டா தா போயிருக்கு இந்த போன் இருக்க போய் தா இவங்க ரெண்டு வருஷோ ஆ ஆ ரெண்டு வருஷோ கொரோனால எல்லா ஆன்லைன் கிளாஸ் படிச்சாங்க உம் உம்
அப்புற பாத்தீங்கன்னா நெறைய பேரு வந்து சின்ன சின்ன கோர்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா இப்பயு கூட ஆன்லைன்ல பண்றாங்க படிக்
உம் உம் உம் உம் உம்
அப்புற பரதநாட்டிய எனக்கு தெரிஞ்சு பரதநாட்டிய கத்துக்கறாங்க அப்பறோ எக்ஸ்ட்ரா கோ கோஸ்லா நெறைய கத்துக்குறாங்க அதுல நன்மைகளு இருக்குது தீ ஆ இருக்குது அப்புற பாத்தீங்கன்னா ம் தீமைகள் பாக்கும்போது நெறைய வந்து இந்த கேம்லா பாத்திங்கன்னா பசங்களுக்கு வந்து தடை செய்யப்பட்ட கேம்லா நெறையா போயிடுச்சு இருந்தாலு ஒவ்வொரு கேம் வந்து இன்னமு இருக்குது அது வந்து நம்ம ஆமா ஆன்லை ரம்மி அந்த மாரிலா இருக்குது
அந்த ரம்மில்லா விளாண்டோம்னா அதுக்கே நம்ம அடிக்ட்டாயிர மாரி இருக்கு பசங்க அதெல்லா இத இப்ப அதெல்லா தடை பண்ணிட்டாங்கல்ல
எல்ல இருக்குதுங்க இருக்குது தடைல்லா பண்ல இருக்குது
அ அ
ஆ
உம்
எனக் தெரிஞ்செல்லா ஒருத்தவங்க வந்து ரம்மி வெளாண்டு நெறைய காஸ் எழந்து எங்க ஊர்ல எங்க ரிலேட்டிவ் தா எறந்து போயிட்டாங்க ஒரு பைய காலேஜு படிக்கிற பைய அவங்க அப் அம்மாவோட மொபைல்ல எடுத்து வெள்ளாண்டு நால் லட்ச ரூபாய வந்து லாஸ் பண்ணிட்டா ஆ வீட்ல எல்லா ச உம் அந்த பைய அ ஒரு பதினெட்டு வயசு இருக்கு அவனுக்கு
உம் உம் உம் உம்
சே ஜாயின் பண்ணியிருந்தா அப்பறோ வந்து வீட்ல எல்லாரு சத்த போட்ருப்பாங்க்ளாருக்கு ஏண்டா இதெலா அப்டி பண்ண அப்டின்ட்டு அ அதுக்கு போயி தற்கொல பண்ணிக்கிட்டா
உம் உம் அதனாலதா நம்ம மொதல்ல இருந்தே அத விளையாட விடக்கூடாது விளையாட விட்டோம்னா அதுக்கே அவங்க அடிட் ஆயிருவாங்க
ஆமா அது வந்து ஒரு வயசுக்கடுத்து பே அ பேரண்ட் வந்து பெற்றோர்க வந்து பசங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க எ வெளியில போவாங்க வெளியில போவாங்க என்ன பண்றாங் நம்ம கூடயே போய் பாத்துட்டே இருக்க முடியாது தில்ல ம் அப்டி இருந்தா வந்தா காலேஜு போம்போதே அங்க போகும்போது இங் போலா கூடயே போக் முடியாது
நம்ம நல்லதுக்கு தா சொல்றோன் அத எடுத்துக்கிட்டா பரவால்ல இந்த மாரி பண்ணா நம்முளுக் ரொம்போ வருத்தமாயிருல
ஆம்மா
உம் சாப்ட்டீங்க்ளா தோழி
என்னங் தோழி
சாப்ட்டாச்சா
என்னதுங்க
சாப்ட்டாச்சான்னே
ஆ சாப்ட்டாச்சுங்க அப்பறோ அப்றோ பாத்தீங்கனா நெறைய படங்கள்ளா பாக்கறாங்க நல்ல படங்கள் இருக்குது கெட்ட படங்கள் இருக் பிறகு சோசியல் மீடியால்ல பாக்கறாங்க அப்பறோ இப்போ பாத்தீங்ளா இப்போ இருக்க பசங்களா நெறைய வந்து ஆ ஜென்சி பசங்க்ல்லா பாத்தீங்கனா நெறைய அந்த வெப் சீரியலு அந்த மேர்தா பா க்றாங்க அப்பற ஹாலிவுட் படங்க அந்த மேர்தா நெறைய பாத்துக்கறாங்க கையில வச்சு பாத்துக்கற மாரி ரொம்ப நேரம் இப்ப டி வி லெல்லா எங்க படம் பாக்கறாங்க அதிகமா ம் ஃபோனு தா அவங்களுக்கு அதிகமே
ஃபோனதா ஆம்மா ஆமா உம் இப்ப யாரு சினிமால்லா பாக்க போய் வெப் சீரியஸ் தா இப்ப நெறைய ஆயிட்ச்சு தொறந்தனா அது தா ம்ம் பசங்கள்லா கூட இப்போ அதுதா இன்ட்ரெஸ்ட்டா பாக்க ஆரமிச்சட்டாங்க
ஆமா ஒரு காலத்தல பாத்தீங்கனா ஃபேஷன் உருவாச்சுனா ஒரு கிராமத்துல ஒ ஒரு மூல முடுக்குல்ல பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ரதுக்லா பாத்தீங்கனா ரொம்ப நாள் ஆகு ஆனா இப்ப என்னான்னா அ ஒருவ ஒரு எடத்தில ஃபேஷன் உருவாச்சுனா சீக்கிரமே பட்டித்தொட்டிக்லா பரயிது அங்கடி மாடனான ட்ரெஸ்லா போட்றாங்க இப்போ எங்க அம்மால்லா சொன்னாங்க ஒரு காலத்துல்ல அவங்களா சின்ன வயசா இருக்கும் போது உம் ஒரு பக்கத்துல வந்து ஒரு மாடர்னா ஒரு ட்ரெஸ் போட்டானா சிட்டிக்குல தா ஃபர்ஸ்ட் போடுவாங்க அது வந்து நம்மளுக்கு சி கிராமத்து சைடு வந்து அடையறக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகுமாமா ஒரு ரெண்டு வருசோ ஒரு வருசோ அப்டி ஆகுமாமா இப்பெல்லா அப்டி இல்ல ஒரு வருச ஒ அ க்ரா ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு நல்லா அழகான ட்ரெஸ்சு ஒரு புதுசா ஒரு மாடனான ட்ரெஸ் வருதுன்னா அப்பயே டக்குன் பரவி கிராமத்துக்குன் சீக்கரோ போட்றாங்க அது எப்டின்னா அந்த சு சோசியல் மீடியால பரவி வரதா
ம் ம்
அந்த மாரி இருக்குது
ம் உம் பசங்கள்லா என்ன பண்றாங்க
அ ஸ்கூல் போறாங்க
சேரி சேரி சேரி சேரி
சின்ன பசங்க தா குட்டிதா
சரிங்க தோழி இன்னோரு வாய்ப்பு கெடச்சா பேசலா
அ நன்றி வணக்கம் தோழி
ஆ நன்றி வணக்கம் தோழி